ஏங்க நல்லா இருக்கீங்களா
க்கே நீங்க எப்டி க்கீங்க
ஆ நானும் நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சுங்களா
ஆ சாப்பிட்டேங்க நீங்க சாப்டிங்களா எங்க வீட்டுல இன்னைக்கு தோசை வச்சாங்க தோசை தொட்டுக்கிறதுக்கு ஆ எம்மியான ஒரு தக்காளி தொக்கு வச்சிருந்தாங்க கூட சுண்டலும் செஞ்சு வச்சிருந்தாங்க காலையில ஒரு கட்டுக்கட்டாச்சு லைட்டா கொஞ்ச நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சி சிங்க
நா இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து நாங்க வந்து வெளியதாங்க வாங்கணும் ஏதோ சொல்ற மாரியே வந்தே ஆனா ஏதும் சொல்லல உண்மையால பாத்தீங்கன்னா நாங்க வெளிய தாங்க வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நெ தேத்து செஞ்சதே பாத்திரம் எல்லா வந்து அதிகமா சேந்துடுச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அ நாங்க வந்து அ வெளிய வந்து டிஃபன் வாங்கிக்கணும் மதியத்துக்கு மட்டும் சமைக்கலாம்னு பா்த்திருக்கோம் ஆ என்ன சமைக்கன்னு தெரியல சிம்பிளா எதனா செஞ்சிப்போங்க ரசம் அந்த மாரி செஞ்சு ஹ் கொஞ்சம் ரிலாக்ஸா போற மாரி இருக் க்கும் ஈவினிங்ல வேணா எங்கன்னா வெளிய போய் சும்மா ஸ்னாக்ஸ் மாரி சாப் டோனா கொஞ்சே வந்து வயிறு
சூப்பர் சூப்பர் நல்லது நல்லது வி பண்ணுங்க
இல்லங்க இன்னைக்கி கொஞ்சம் வேலை இருக்குங்க இன்னைக்கி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க கோ கோவா ட்ரிப் போறோம்னு சொல்லட்டு இருந்தோ நாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ளை ட்டு வந்து பா பாத்து இன்னைக்கி புக் பண்ணுனோம் அப்றோ டிராவல்ஸ் மூலியமா போலாமா இல்ல நம்ம தனியாவே போலாமா என்னென்ன இடத்துக்கு போலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போ
சேரிங்க செரிங்க எவ்ளோ ஆச்சுங்க டிக்கெட் டு புக் பண்றத்துக்கு
இன்னு புக் பண்லங்க அதாங்க பாத்து பண்ணனு இப்பத்தைக்கு வந்து பாத்தீங்னா வெளிய இருந்து பாக்கும்போது பெர் பெர்சன் வந்து உம் போறத்துக்கு மட்டு டூ தௌசண்ட் ஃபை ஹன் ரட் அந்த மாரி வருதுங்க ஏனா அங்க பெங்களூர்ல இருந்து போகவே வந்து கொஞ்ச கோவா வந்து அஹ் ஒன் அவர்ல போயிற்லா சோ அதனால வந்து பாத்தீங்னா இங்கருந்து தாங்க டிக்கெட் வந்து கோவாக்கு கம்மி ஃபிளைட்ல சொல்றே சோ அண்ணா வந்து உம் எல்லா டாக்ஸு இதெல்லா சேத் து கொஞ்ச அதிகமா தாங்க வருது அதனால எந்த டேனு நம்ம பாக்கணு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து புக் பண்ணனுங்க
கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வாங்க எனக்குமே ஒரு ஆச இருக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஃபிளைட்ல போனு அப்டின் சொல்லிட்டு கூடிய சீக்கிர நானு வந்து அத முயற்சி பண்ணி பாக்குறே
ஆமா ஆமாங்க நீங்க எனக்குமே வந்து எங்க அப்பா அம்மா ஆஹ் கூட்டின் போனுன் ரொம்ப ஆசங்க ஒரு நாள் நானுமே கூட்டின் போனுங்க இப்பதைக்கு கொ போக மு டியல ஆனா வந்து பேசிருக்கோங்க அம்மாவ வந்து கூட்டின் போலா அப்டின் சொல்லிட்டு
கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க
ங்களு ஒங்க வீட்ல ஒங்க அம்மாப்பா எல்லாரையு கூட்டிட்டு போங்க
சருக்குங்க அப் பாக்கு வந்து ஆஹ் ஒரு நாளாச்சுனா ஃப்ளைட்ல கூட்டுப் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லா அவ்ங் ஃபீல் பண்ண வெக்கணுனு ஒரு ஆச இருக்கு கூடிய சீக்ரோ அதுக்கான முயற்சிய நா கண்டிப்பா பண்ணுவே
ஆமாங்க இப்ப வந்து ஃப்ளைட்ல வந்து பாத்தீங்னா பெர் பேர்சன் இவ்ளோ கே ஜி தா வந்து எடுத்துன்னு போனு அப்டின்னு இருக்குங்க அதுக் கேத்த மாரி வெயிட்டு வரனு வர என்னென்ன திங்ஸ் எடுத்துன் போலா கொழந்தைங்களுக்கு என்னென்ன எடுத்துன்னு போலா அப்டின் சொல்லிட்டு அதுமே பண்ணங்க ட்ராலியே எடுத்துன்னு போயிட்லா அப்டின் சொல்ட்டு பாத் த்துட்ருக்கோங்க ட்ராலிலே ஒரளவு எல்லா திங்ஸு வெச்சுட்டு இவ்ங்களுக்கு தெரியுல்லங்க அஃப் ஃபளைட்ல வந்து நெறைய வெயிட்டு அலோ பண்ணமாட்டாங்க பர் பேர்சன் வந்து இவ்ளோ கே ஜி அந்த கே ஜி மட்டு எனக்கு எக்சட்டா தெரில நா தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு இன் ஃபார்ம் பண்றங்க
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க முயற்சி பண்ணுங்க
சோ மு போகும்மோது முன்னாடியே வெளியவே சாப்டர்னுங்க ஏன்னா ப்ளைட்டு எல்லா போய் பாாத்தீங்ன்னா அங்க ஹேர்போர்ட் பக்கோ ரொம்ப வந்து சாப்பாடுல்லா ரொம்ப
எக்ஸ்பன்ஸீ ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்கேங்க ஆனா நல்லார்க்கூன்னு சொல் வாங்க ஆ ருசியாவு இருக்குணு சு சொல்வாங்க ஆனா அதுக்கேத்த மாரி விளையு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவு கேள்விப்பட்ருக்கே
ஆமாமாங்க இப்ப வந்து ரொம்ப ஃப்ளைட் டிக்கெட்டு ஆம் நம்ம வந்து பே பண்ணீட்டு போறோ ஆனா வந்து அங்க இருக்க ச ம் ஹெதனா வாங்கணு அப்டின்னா கொஞ்சொ வந்து எக்ஸ்பன்சிவா ஏன்னா கொஞ்சொ என்னன்னா எல்லாரு வசதியானவுங்கதா வருவாங்க ஆனால அவுங்களுக் காசுலா பெருசா தெரியாது அதுக்குன்னு நம்மளுக்குமே வந்து என்னன்னா ஒரளவு ரேட்டதிகமா இந்தா சாப்பட்லாங்க இப்ப வந்து இப்ப ஒரு தோஸ் சியோ வந்து ஒரு ஐநூ ரூபா மேல ஒரு ஆயரபான்னு வெச்சுக்கோங்க அப்ப யாருனா சாப்டுவாங்ளா
கண்டிப்பா பண்
வீடல ஒரு வீட்ல ஒரு கரண்டி மாவு எதுன்னு சுட்டா வரப்போது அதுக்கு எங்கனம்மா வந்து அவ்ளோ காஸ் குடுத்து வந்து வாங்கி சாப்பட்ணுன் சொல்லிட்டுங்க
கண்ப்பா கண்டிப்பா இதெல்லா வந்து நல்ல ஒரு சேவிங் பண்ற ஒரு இதுதா எத்த நாள் ட்ரிப் போறீங்க எத்தன் நாள் ப்ளான் பண்ணீர்
ஆக்சுவலி பாத்தீங்ன்னா மூணு நாள்ங்க ரெண்டு நைட் ஸ்டே பண்ற மாரி பிளான் பண்ணிருக்கோங்க ஆஹ் ஆஹ் இப்ப வந்து சவுத் கோவா நார்த் கோவானு ரெண்டு இருக் குங்க சவுத் கோவா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நே ச்சுரலா இருக்கு ஆஹ் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பார்ட்டி இந்த மாரி ரொம்ப வைப் பண்ற எடலா வேண்டா எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான எட வேணுனா நீங்க நீங்க வந்து சவுத் கோவா போலாங்க ஆனா வந்து இப்ப வந்து எக் வந்து ஒரு பார்ட்டி ஃபீல் வேணு வைபா இருக்கணு நல்லா டான்ஸ் ஆடணு ஆஹ் அந்த மா திரி நைட் பார்ட் டி சோ அந்த மாரி இருக்கு நீங்க வந்து நார்த் கோவா பண்லாங்க இல்லன்னா ரெண்டுமே ஆக்சுவலி எனக் கேட்டீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நல்லதுங்க ஏ வந்து நமக்கு வய் அ கோவான்றது இந்த மாரி ஒரு கல்ச்சர் தானுங்க மே வந்து ஜாலியா இருக்குறது நைட்ல வந்து ஆ பப் பாட்ட போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடறது வைபா அவர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது அந்த மாரி நாங்க ஒவ்வோர்த்தருக்கோ ஒரு ஒரு மாரி இருக்கோங்க ஒரு சில பேருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் டிரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாரி இருக்கோங்க அந்த மாரி சில பேர் டான்ஸ் மட்டோ ஆடுவாங்க சோ அந்த மாயி இருக்குங்க அ அப்டி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு கோவா போன ஃபீலே கெடைக்கும் இல்ல எனக்கு வந்து நான் சவுத் கோ மட்டுந்தா போவேன் அப்டினோ இருக்க கூடாது ஆ நான் நார்த் கோவா மட்டுந்தா போவேன் அப்படின்னுமே நம்ம இருக்க கூடாதுங்க ரெண்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனுங்க
இப்ப ஆனா நீங்க சொன்னது புதுசா இருந்தது ஏன்னா கோவா அப்டினு நம்ம பாத்தோனா டி வில எல்லா இடத்துலயுமே பாத்தோனா அந்த பீச் மட்டும் தா நான் பாத்திருக்க நீங்க சொல்ற மாரி பாரம்பரிய விஷயமோ அங்க கொஞ்சோ இருக்குன்னு கேள்விப்பட போது ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு அத நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார் கனு ஒரு ஆர்வம் வருது கூடிய சீக்கிரம் நானுமே கண்டிப்பா வந்து அத பாக்க நா ட்ரை பண்ற
ஆமா ஆமாங்க இப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நறையா ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம வந்து அலெர்ட்டா வந்து இருக்கணுங்க இந்த போட்டிங்லலா நறையா ஸ்கேம் பண்ணுவாங்க அதுக்கப்புறோ வந்து ம் இந்த மாரி வந்து இந்த கார்ட்லலா வெளயாடுறாங்க இல்லங்க அதுலயுமே நறைய ஸ்கேம் பண்ணுவாங்க சோ எங்க எங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணுவாங்கு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஆல்ரெடி பூ போ போயிருக்காங்கள எப்படில்லா ஏமாத்துவாங்கன் சொல்லிட்டு அது வந்து நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒரு நாலேஜோட போனோம்னா நம்மளுக்கு வந்து கெடைக்கோங்க ஆ ஒ ஈஸியா நம்ம போயிட்டு வந்தர்லா இன்னொனு எந்த ட்ரிப்பா இருந்தாலுமேங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இங்கதா போறோ இவ்ளோ பட்ஜெட்லதா நம்ம ஹோட்டல் வந் எடுக்கறோ இவ்ளோ வந்து சாப்பாடுக்கு இவ்வளோ செலவு பண்ண போறோ அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல ஃபேமிலில யாரு போறங்கன அப்படின் போனாதா ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு வர முடியோ இல்ல போக முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க சொன்ன மாரி ஒவ்வோர்த்துக்கோ ஒரு பிளான் பண்ணி நம்ம வெச்சிருந்தா அது முன்ன பின்ன ஆகறத வெச்சு நம்ம போயிட்டு வரத்துக்கு உபயோகமா இருக்குனா அதே மாரி என்னோட பிரெண்ட்ஸ்லா வந்து ஒர்க் பண்றவங்ளா வந்து மாசத்துக்கு ஒரு தடவ இங்க போணோ அப்டினு சொல்லிட் அவுங்க சேல்ரிலயே பாதி எடுத்து வெச்சிருவாங்க அதே மாரி பிளான் பண்ணுவாங்க ஒரு சிலரு ஒரு சிலர் பிளான் பண்ணாம்லே போயிட்டு ஜாலியாவோ என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க ஆனா பிளான் பண்ணாம போனா கொஞ்சோ கஷ்டந்தாங்க இங்க போணுமா அங்க போணுமா அப்படின்றதுலே நேரோ வந்து ரொம்ப நேரோ போயிடோ அது பிளான் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாரி போனோ அப்டீனா நம்ம என்ஜாய் பண்லா தா
ஆமா ஆமாங்க எப்பமே வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வெச்சுட்டு அது வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து அ டூர் போறதுக்கு யூஸ் ஆவோனு எனக்குமே இப்ப தோணுதுங்க நீங்க சொன்ன ஒன்னமே அந்த எர்னிங்ஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் எப்பமே நாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ட தாங்க நாங்க வந்து எங்க டே எங்களுடைய இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோ மளிகைக்கு இவ்ளோ அப்றோ எக்ஸ்பென்ஸ் அப்புறோ பேக்கெட் மணி இவ்ளோ அதுக்கப்புறோ வந்து மெடிக்கலுக்கு இவ்ளோ இந்த மேரி தனி தனியா எல்லாமே எடுத்து வெச்சுருவோங்க அந்த மாரி டூருக்குமே வந்து தனியா எடுத்து வெச் நம்ம வந்து பக் எவ்ளோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியோ
அப்படி போனாதா நம்மளால முயற்சி பண்ண முடியு இல்லன்னா நம்ம வந்து இதே எடத்துலயே இருந்து ஒர் உங்குளுக்கு எப்படி சொல்ற இத நாம பயணிக்காமலே நம்ம வாழ்க்கை சிக் க்கிரமா வந்து ஆஹ் இருந்துட்டு நம்வாடு இருப் குவ னால இவ்வளோ மன்த்க்கு நம்ளால இவ்ளவு செலவ் பண்ண முடி முடியு அப்டினு கொஞ்சம் எடுத்து த்து வெச்சுட்டோனா ஒரு ரெண்டு மூணு மாசோ நம்ம சேர்த்து வச்சா கூட ஒரு நாள் நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலா அது வந்து ரொம்ப ஒரு தனி சந்தோஷத்த குடுக்கு உ
ஆமாங்க இன்னோனு சேவிங்ஸ்ன்னு எப்பமே இருக்கணுங்க சேவிங்ஸ்ன்னு இருந்தாதா நம்ம வந்து ஏதோ ஒரு செலவு வரும்போது நம்மள பாதுகாத்துக் முடியு அப்பறோ வந்து பிளஸ் வந்து நம்ம இன்வெஸ் இன்வெஸ்டுமண்டும் பண்ணிட்டே இருக்கணுங்க அப்பதா நம்மளுக்கு மணி வந்து பத்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகும் இன்னொன்னு ஒரு பக்கம் ஃபிக்ட்ல போடுறது இன்னொன்னு எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலா நறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசித்துட்டே இருக்கணும்ங்க அப்பதாங்க நம்ம அடுத்து கட்டத்துக்கு நம்ம லைஃப் வந்து நகர முடியும் இல்ல நம்மளுக்கே ஒரு தேவ நம்மளுக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட நம்ம கிட்ட காசு இருந்தாதாங்க அடுத்து நம்ம மூவ் பண்ணி போக முடியும்
கண்டிப்பா வாழ்கன்றது ஓடிக்கிட்டே இருக் கணும் நம்ம என்ன வேணும் நம்ம அதுகடுத்து என்ன பண்ணணு அப்படின் யோசிச் ஓடுறதுலே கரெக்டா இருக்கு பிரேக் தான் நீங்க சொல்ற மாரி நம்ம வந்து ஒரு டிரிப்பு போற மாரி ஒரு
கரெக்ட்டா சொன்னீங்க இப்ப வந்து எதுவானாலுமே இங்க அடுத்து என்னென்ன யோசிக்க இப்ப எனக்குமே வந்து நம்ம வீட்டுல தா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அஹ் வீட் வீட்லேயே இருக்கும் போது நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே நறைய ஐடியாஸ் சொந்து எனக்கு வந்து போட்டு வேச்சிருக்கேங்க சும்மா இருந்து நைட் டைம்ல மட் ஒரு கிளவுட் கிச்சன் மாரி ஓபன் ஓப்பன் பண்ணலாம் கிளவுட் கிச்சன் மாரி ஓபன் பண்ணி அதுல வேனா ஏர்ன் பண்ணலாம் அவரு ஒரே ஒரு டிஷ் எடுத்து இட்லி சட்னி நம்மளுக்கு ஆர்டர் வந்தோனா எப்பவுமே மாவுட் இட்லி மாவு வீட்ல வெச்சிரு இரு இருப்பாங்க ஒரு இட்லி குண்டா வெச்சுட்டு டக் ஒரு இட்லிய ஊத்தி ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரோ ஒரு டாலோ ஏதோ ஒண்ணும் நம்ம டக்குன்ன செய்யிறோமே நம்மளு எபிஷியன்சி இருக்கு ஓகேங்களா அதனால இந்த மாதிரில யோசனே இருப்ப எது பண்ணலா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு
கண்டிப்பா நம்மளுமே வெளிய எங்கன்னா பொண்ணா ஒருசில இட்லி இட்லியாவது கிடைக்குமா நம் ன்னால எதாது சாப்பிட முடியுமா அப்டின் ஒரு எடத்துல நம்ம தயங்கி நிப்போ அந்த மாரி எடத்துலலா நீங்க வந்து உங்களால முடி்ஞ்சத அந்த கிளவுட் கிச்சன் மாரி சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் பன்னிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பிஸ்ன னஸ் ஆவே கண்டிப்பா முன்னேறும்
ஆமாங்க இப்ப வந்து ஹ இந்த இது ஒரு பிளான் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல அப்பார்ட்மெண்ட்குள்ளயே வந்து ஒரு ஆப் ஒரு ஆப்மாரி யூஸ் பண்ணிட்டு ஒரு குரூப்ல நா என்ன நா என்ன பண்ண போறோனா ஜஸ்ட் எனக்கு கொஞ்ச ஆர்டர் கொடுங்க ஆர்டர் குடுத் ன உங்களுக்கு தேவையானது ஈவினிங்ல நா செஞ்சு தருவே மார்னிங்கே குடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு வடையோ இல்ல ஒரு பஜ்ஜியோ இல்ல ஒரு போண்டாவோ சம்திங் சமோசா சம்திங் இல்ல பானிபுரி இந்த மாதிரி ஏதனா ஒரு ரெண்டு டிஷ் எடுத்துட்டு செய்யலானு இருக்கங்க ஆர்டர் வந்து நம்ம ஒரு ஒரு ரேட்டுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிர வந்து நம்ம போட்டா கூட நம்மளுக்கு அது ஒரு யேர்னிங் தானங்க ஒரு டென் ஆர்டர்ஸ் வந்தா கூட தௌசண்ட் அட்லீஸ்ட் அது யேர்ன் பண்ணலா
நல்ல ஒரு முயற்சி நீங்க ட்ரை பண்றீங்க நறைய ஐடியா வச்சிருக்கீங்க ஒவ்வொன்னா கண்டிப்பா நீங்க அத ப்ரொசீட் பண்ணுங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ அடுத்த தடவ பேசும் போது இத விட நறைய ஐடியாவும்
ஆமாங்க நீங்களு எனக்கு நறைய சொல் ன்னிங்கன்னா எனக்குமே யூஸ் ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இது வரைக்கு பேசுனதுல நறைய விஷ் ங்கள் எனக்கு சொல்லி குடுத்தீங்க நன்றிங்க அதுக்கு ம மேற்கொண்டு பேசுலாங்க ம நன்றி வணக்கம் க்கம்
நன்றி வணக்கம்